ஆ சொல்லுங்மா
நல்லா இருக்கீங்ளா?
ஆ நா நல்லா இருக்கே நீங்க
ம் நானு நல்லா இருக்கே சாப்ட்டீங் களா
சாப்ட்டாச்சுங் நீங்க
ஆ நானு சாப்ட்டாச்சுங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ எங்க வீட்ல நல்லா இருக்காங்க அங்க
ஆ இங்கயு நல்லா இருக்குறாங்க. அ அப்புறங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
வண்டி மேல உக்காந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேனுங்க
ஓ அப்பிடிங்களா அப்ப எல்லா ஒர்க்கு முடிச்சுட்டீங்களா
ஆ ஆமாங் நீங்க
ம் நானு முடிச்சுட்டேங்க அதா உங்களுக்கு கால் பண்ல பேசலான் சொல்லி கூப்ட்ருந்தங்க
ஆஹா சேரிங்க காலைல இருந்துங்ளா
எ என்னங்க?
காலைல இருந்தே பிஸிங்ளா?
ஆ மாங்க காலைல இருந்தே இங்க கொஞ்சோ வேலதாங்க வீட்ல சண்டேனாலே எல்லாரு கொஞ்சோ இதாப் தான இருப்பாங்க டைட்டாதான இருப்பாங்க
ஆமாங்க
ம் அப்புறோ நீங்க இந்த மாரி சொல்லிருந்தீங்க காலேஜ்ல்லா படிக்கிறப் ஓ அந்தட்டு ஐவி எல்லா போய்ட்ர்ந்தே அப்பிடின்ல்லா சொன்னீங்க ஐவி எல்லா எப்பிடி போனீங்க இங்க போனீங்க என்னப் பண்ணீங்க
ஐவிக்கு இங்க பொள்ளாச்சியிலந்து சிக்மங்களூர் போனதுங்க
சேரிங்க
ஃபுல்லா என்ஜாய்மென்ட் பண்ணங்க அது எஜீகேஷ்ன் டிரிப் புவ சோ எல்லா எடத்தியு சுத் த்தி பாத்துட்டு ஜாலியாதாங்க இருந்தோ
அப்பிடிங்ளா எங் எங்கேலா போயிருந்தீங்க எங்க காலேஜ்லர்ந் எல்லாருமே வந் ட் இருந்தாங்ளா
ஆமாங்க காலேஜ்ல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க
அப்பிடிங்ளா
அப்பிடிதா
சேரிங்க சேரிங்க நாங்க வந் து இன்ன வரைக்கி போலீங்க காலேஜ்லர்ந்து கூட்டிட் போலீங்க
சேரிங்க
கேம்புக்கு வேணா நாங்க போனங்க அங்க போ
மேபி வேணா பிஃயூச்சர்ல போவீங்கன் நெனக்கிறே எ
ஆமாங் க அது ஃபியூச்சர்ல போவாங் ஆ
ஃபியூச்சர்ல போவியீங்க ஆமா
ஆமாங்க
ஆமா
நாங்க வந்து என் எஸ் எஸ் கேம்புக் போயிருந்தோ அது வந்து ஒரு ஏழு நாள் கேம்ப்புங்க
சேரி
நாங்க போன எடம் வந்து கொஞ்சம் அப்பவே வந்து வெல் வெஸ்டா எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குற மாதிரி இருந்தேங்காட்டிக்கு என்ன ஆச்சுன்னா நாங்க போனது கொஞ்சோ ஜாலிய என்டர்டெய்மிங்கா இருந்துச்சு கொஞ்சோ ஜாலியாத்தா இருந்துச்சு இருந்தாலு வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சோ முன்னாடி மாரி இருந்திருக்கணு அப்டின்னு தோனுச்சுங்க எல்லாருமே இருந்தோ ஆன கேள்ஸுக்கு ஸ்டே பண்ண முடியாதுங்க
வீட்டுக்கு வந்துருவீங்களோ
வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போவோங்க அதே மறித்தா போயிட்டு இருந்துச்சுங்க அப்புறம் வந்துட்டு எப்பவு போல கிளீனிங் மெடிக்கல் கேம்ப்பு இதெல்லா போட்டு இதெல்லா
இதான் பண்ண
நல்லா இருந்துச்சு பின் லாஸ்ட் டே எல்லா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லா டான்ஸ் ஆடுனது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க
நீங்க டேன்ஸ் ஆடுவீங்களாங்க
ஓ அங்க இப்பின் என்ன பண்றதுங்க எல்லாமே ஆடித்தா ஆகணுன்னு சொன்னாங்கன்னா பின்ன என்னங்க பண்றது
சேரிங்க சேரிங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருந்தாங்க டான்சாரேன்ட்டு குதிச்சுட்டு இருந்தாங்க அதா கேட்டேணுங்க
ஓ அப்டிங்ளா தெரிலங்ளே சேரிங்க
ஆ
அப்புறோ நீங்க வந்து அங்க அங்க மட்டு இருந்த சிக்கமங்களூர் அங்க நீங்க சொன்ன மாரி அங்க மட்டுந்தா
இல்ல இல்லைங்க உடுப்பி போனோ உடுப்பி போனோ கோகர்நாக் பீச் போனோ அதுக்கப்புறோ முடேஸ்வர் கோயில் போனோங்க முருடேஸ்வர் கோயில்ல வந்து நைட்டு் இருந்தோங்க அதனா ஜாலியா இருந்துச்சுங்க
சேரிங்க
பசங்க பொண்ணுங்க எல்லா போயிருந்தோ கோயிலுக்கு முன்னாடி லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஜாலியா பாத்துட்டு இருந்தோ ஆஹ் இது என்ன ஹைலைடனாங்க நைட்டுங்கரனால அப்படியே எல்லா ரஷ்ஷா தான் இருந்துச்சு அதனால பரவாயில்லைங்க
அப்படிங்களா
அப்படித்தாங்க
அப்புறம் வேற எங்கேயுமே கூட்டிட்டு போலையே நீங்க காலேஜ் படிக்கிறப்போ அந்த ஒரே ஐவி ட்ரிப் தான் நீங்க போனீங்களா
ஆ ஒன்னு தாங்க நான் போனேன்
அப்டிங்களா அப்ப உங்க காலேஜ்ல எங்கேல்லாம் கூட்டிட்டு போற கூட்டிட்டு போயிருக்காங்க
காலேஜ்ல என்னன்னா இப்ப நான் சொன்ன எடங்க இல்லைன்னா அப்பறம் கேரளா சைடு வந்து வர்கலாவோ வேகமானோ எங்கயோ கூப்ட்டு போவாங்க
அப்டிங்களா
ஆமாங்க நாங்க ஹைதரா பாத்துக்கு கேட்டோம்
சேரி
ஹைதராபாதுக்கு பட்ஜெட் அதிகமா வரும் பரவாயில்லையான்னு கேட்டாங்க பரவாயில்லைன்னு தா சொன்னோம்
சேரிங்க
கரெக்ட்டா அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஐ டி வந்திருந்தாங்க
சேரிங்க
வேணனுட்டாங்க நாங்களும் சரி என்ன பண்றது அப்டின்ட்டு விட்டுட்டோங்க
அப்டிங்களா
ஆ ஆமாங்க என்னங்க பண்றது
ஒரு ஒரு டைம் சேரி பரவால நீங்க இப்ப போன இடத்துலயும் வந்துட்டு உங்களுக்கு ஜாலியாத்தானே இருந்திருக்கீங்க
ஆ அதெல்லாம் ஜாலியாதான்ங்க இருந்தோம் எந்த கொறையும் கெடையாதுங்க காலையில இருந்து நைட்டு விடிய காலையில எல்லாமே ஜாலியா தாங்க இருந்தோம்
ம் சேரி புட் எல்லா அவங்களே ஏற்பாடு பண்ணிட்டாங்களா இல்ல நீங்க எல்லாம் அவங்க கை காசு போட்டு
ஒரே ஒரு ஒன் டேக்கு மட்டும் தான் அவங்க பண்ணாங்க மிச்சம் எல்லாமே நாங்க தான் பண்ணோம் எனக்கு மட்டும் அந்த ஐவி செட் ஆகவில்லை ஏன ஏன்னா போற இடம் எல்லாமே வாமிட்டாதான் வந்துட்டு இருந்துச்சு
ஓ அப்டிங்களா அப்ப இந்த சொன்னீங்களே எலுமிச்சிங்க கொண்டு போயிருக்கலா சாக்லேட்ஸ் எல்லா வச்சிருக்கலா இல்லலைங்களா
அதெல்லாம் யூஸ் பண்ணனுங்க அதுவும் வாமிட்டா வெளிய வந்துருச்சு
அய்யயோ
ஆமாங்க நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க அதான்
ஆ சேரிங்க சேரிங்க அப்புறோம் என்னது என்ன வந்துட்டு சாப்ட்டீங்க இன்னைக்கு மத்தியானம்
இன்னைக்கு மத்தியானம் வந்து சிக்கன் பிரியாணிங்க ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு கல்யாணம்
ஓ சேரி அதாவது ஞாய்த்துக்கிழமன்னு சொன்னாலே வீட் கீளியருக்கா மாட்டீங்குது இல்லைங்களா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னு போயிட்டே இருப்பீங்களே
ஆ ஆமாங்க ஃபங்க்ஷன்னன்னு போவேன் இல்லைன்னா வேலைக்கு போயிருவேணுங்க
சேரிங்க
ஆமாங்க
அப்புறோம் நான் இங்க எப் என்னெல்லாம் நடந்துச்சு நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க நானும் அவள புடிச்சி திட்டி இருக்கேன்
நீங்க கேக்கவே விடமாட்டறீங்களே நீங்க என்னைக்கு பேச விட்டுருக்கீங்க எப்போ